ஆஹ
ஹலோ ம் நல்லாருக்கே பனா என்ன பேசுனே சும்மா பேசுறியா யார கூட்டிட்டு வந்து வெப்போ
எங்கே
சொல்லு
ஆஹஹ ஆடிக்கு யாரயு பிரிக்க முடியாதல்ல பிரிஞ்சு போய்தா கெடக்கு அல்ல அதது அத்து போய்தா கெடக்கு அக்கா கேக்குதா
கேக்குதல சொல்லு யாரையுங் கூட்டு வர முடியாது ஆறா ஆமா ஆறு
அஞ்சுக்கு தீத்தோ குடுத்துட்டாகளா
ஆ குடுத்தோமே முத்துமாரியம்மன் கோயில்ல வெச்சு குடுத்தோ
முத்து மாரியம்மன் கோயில்லயா
ம் அங்கேதா வெச்சு குடுத்தோ
தூ ஆம்பள புள்ளயா பொம்பள புள்ள இருக்கா
வ அந்த புள்ள சின்ன புள்ள மாரி இருக்கு அது வயிரே இல்ல அதுக்கு
வயிரே காணமா ஆமா ரொம்ப ஒல்லியா இருந்துச்சு
அதே வயிறே இல்ல அவ பொம்பள பிள்ள வேணு அ செரி பொண்டாட்டிய நல்லா பாத்துக்குறே ஆனா தண்ணி அடி க்கிறாள ஆமா வண்டி எனி டைம் வண்டியில வச்சிருக்கியா தண்ணிய
அய்ய விஜய் இவ்வள ஆது பண்ணனு எப்படி அவன் மட்டு தண்ணி குடிக்கிற ஏ அரசியல பத்தி பேசாத ஆ ரூல்ஸ் நெறைய வந்திருக்கு தண்ணி அடிக்காம இருக்க ஆனா இவிங்க பல பேர் திருந்தவே மாட்டாங்கே போல
ருந்தவே மாட்டே அவுக அப்பா இத பாத்துமே அவனுக்கு வந்து
அதே ஏ இப்டி இருக்கியா
ஏ கூட்டிட்டு வந்தேனா பெத்தா வீட்டுக்கு வ இருந்துச்சு பெத்தாத்த வீட்டுக்கு செரி எங்க வீட்டுக்கு வ ஆ தி வாடி தரே அப்படின்னு சொல்லி அவள கூட்டிட்டு வந்தே கூட்டிட்டு வந்தே அவனு வண்டிலதா கூட்டிட்டு வந்தா பாத்தா எங்க வீட்டு வாசல்ல வண்டியில அத வச்சிருக்
ஐயயோ ரொம்ப தண்ணி பகல்லயே அடிக்கிறானா
நைட் நைட்டே அடிப்பா போலருக்கு அது வந்தோனே அது மாசமா வேற இருந்துருச் சா இருக்குறதுக்கு வேலை இல்லாம போச்சு
ஆமா
அது புள்ள அதே இது வேற புள்ளய வேற பெத்து அங்குட்டு ஒரு ஆறு மாச இருக்கு
ம் சம்பாத்தியல்லா எப்படிக்கா இருக்கு அவனுக்கு
ஆ சம்பாத்தியோ முப்பது ரூவா முப்பத்தஞ்சு ரூவா
எங்க வேலைவாக்குறியா படிச்சுட்டா ஆனா நல்ல வேலை படிச்ச படிக்கவாது செஞ்சானே
ஆ செய்றா என்ன அவுக அப்பா மாரி இல்லாம நீட்டா தண்ணி அடிக்கிறா
பரவால்ல
குடிச்சிட்டு படுத்துருவியாம் போல இருக்கு
படிச்சேனால ஹ பரவால்ல முப்பது ரூவா சம்பளம்னா பரவால்லையே
துல்ல
ஆமா ஆமா வாடகை தானே வீடு
ஆமா வாடக அஞ்சுருவா
ருப்போ பிரியா நீ மக என்னக்கா படிக்குது பிரியா நீ மக
டென்த்து டென்த்தா லெவல்த்து
லவல்த்தா
ம் இந்த வர்ஷோ லெவலு
அவ ஆள் அவ ஆள் அழகா இருக்கா அனா இப்பத்தா நீ எல்லா பேசி முடிச்சேனீகளே என்னாச்சு
எங்குட்டு பேசி முடிக்கிறது அதுக்கு இப்ப பண்ணவே கூடாதுன்ட்டாங்க
ஏ ரெண்டாவது பொண்ணுக்கு பேசினேனீங்க
அது ஜாதக ஒத்து வர்ல
ஜாதக ஒத்து வர்லையா
ஆமா ஒத்து வராம கட் பண்ணியாச்சு லவ்வும் புட்டுகிச்சு அந்த பிள்ளைக்கு அதே மாப்ள அழகு போல ரெண்டு பேரு ஒரே இது நட்சத்திறோ
அப்படியா ஜாதக பாத் தா பிரிச்சு வச்சிக ரெண்டு பேரையு ஐயயே கடவுளே கடவு
அவ்வு அவ்லுமே ஜனபிரியால பாத்துருக்காக
ஆ அ அ
ஜனப்பிரியால போய் பொண்ண பாத்துருக்காக பொண்ணு எப்டிருக்கு பொண்ணு வேல பாக்குதா நல்லா இருக்கா அப்டின்னு பாத்துருக்காக அவுக ஜாதகம் அவுக பாத்துட்டாக ஜாதகம் பாத்தாலா அது எப்படிப்பா ஒத்து வராதுல்ல ரெண்டுக்குமே அவிட்டோ
ஆ அவிட்ட நச்சத்திறோ கும்பராசிதா வரு ம்
அவிட்டோ அவிட்டோ சரியா வராதுல
ஆமா
தாலி பாக்கிய ஒன்னா இருக்க கூடாது அதே அதுனால அவுக பாத்த இடத்துலா நல்லா இருந்துச்சுனு சொல்லி ஜெயந்திய புடுச்சுகுன்னு சொல்லி கல்யாணோ வைக்க சொல்லி போட்டுப் பா படுத்தி எடுத்துட்டாக வீடு கட்டப்போறோ
ம்
பால் காய்ச்சனு சொல்லி படுத்தி எடுத்தாக கடசில ஒன்னுமே பண்ணமுல்ல அதா முடுஞ்சு பாவோ இப்ப எனகு மாப்ளயே தேடாதேன்னு சொல்டாவ
அ
அலோ அலோ அலோ அல்லல்லோ இப்ப கேக்குதா நா வெ வெளில நின்னுதால பேசுறே உங்க ஊடுதே டவர் இல்லாம இருக்கு
நா தெருவுக்கே
பின்னாடி போனியா முன்னாடி வந்தியா நீ பேசறதே கேட்கவில்லே பொல்லாத சிறுக்கி பொல்லாத நறுக்கி பின்னால பாட்ட போட்டு கொளுத்துறாய்ங்க இந்த இது கோயில்ல கல்யாசல்ல நீ பேசுறது கேக்கல அலோ அலோ அல்லல்லோ ம்
தாலியே
இப்ப கேக்குது ஆ கேக்குதா
ஆ ஏ கட்டாய்யிட்டே இருக்கு
பேசுறது எனக்கு கேக்கவே இல்ல
நீ பேசுறது எனக்கேக்கல காத்தடிக்குதா அதனால எங்க ஊர்ல டவர் கெடைக்கது ஆமா எங்க ஊர்ல மழ பெஞ் பா பணிகர் கடேல இருக்கு பனியர் கடைல இருக்கே எங்க ஆறாது வீதில அதுனால வராதே மழ பெஞ்சா சுத்தமா எங்க வீட்டுல கெடைக்காது
உம் கறண்டு போயிரு என்னத்த கெடைக்காது
கரண்டு இல்லதே
அதா காத்தடிக்குதே நல்லா அடி
ம் நல்லா காத்தடிக்கிதிங்க
நல்லா பேயாம பேஞ்சு பேஞ்சுட் வுடறது வெக்கைய தாக்குது
சேரி செரி
உமா என்ன பண்றா இங்க
ம் உமா இங்கதா இருக்கா மூஞ்சி கழுவ போயிருக்கா
இங்க ஏல இங்க போலையா
இந்த முத்ரா அவுங்கம்மாதே இருக்கட்டு அவ டெஸ்ட்டுக்கு வந்ததெ நா என்ன பண்ண முடியு ஆமாக்கா ரெண்டு லட்ச குடுத்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காக இன்னமு இவ வரமாட்டேனா என்னக்கா பண்றது அந்த அம்மா சொல்லி இப்போ ஒரு வருஷத்துக்குல டெஸ்ட்யூப் பண்ணணு இல்லனா அந்த கட்டி மறுவுடி வளருன் சொல்லிட்டாக
ஹையயோ
அப்ற நம்ம என்னன்றது தெரிஞ்சே வேணும்னே மறுபடியு பண்ணா என்னக்கா பண்றது இது அங்கே இருந்துட்டு அவ பண்றது பேசறது எல்லா பாத்து டென்ஷன் ஆயிட்டே இருக்கு இது ம் டென்ஷன் ஆனாலு ஒடம்பு கெட்டுதான
ம் இவ எங்கிட்ட கண்டது லை ஏதாது வேலைக்கு போச் சொல்லு அவ இப்டியே இருந்தா மன உளைச்சல் ஆயிரும்ப்பா அவுளுக்கு அந்த துணிமணி வியாபார
அ ஆமா அது பாக்குறா அது இன்னொனு பிசினஸ் பண்ணிட்தா இருக்கா சங்கத்துல சேந்துருக்கா அவ சம்பாரிச்சுட்டு தாக்கா இருக்கா அவ பிஸியா தா இருக்கா சங்கத்துல பேசறதுல இருந்து அவ மாச ஐயாயிர ஏழாயிர சம்பாரிக்கிதா செய்றா
ம் மூள பிஸியா இருந்தா செரி
ஹாமா அதுலா இல்ல அங்கே இருந்தாதா அவுளுக்கு ஒரே பிரஷர் ஆயிருது ஒருத்த ஒருத்தர் பேசறதே அவ ஒரு மாரி டென்ஷன் எமோஷன் ஆகறா
ஆமா அவ வூட்ல எல்லாருமே ஒரு இது மாரி உக்காந்திருக்கா தூணுக்கு தூணா உக்காந்துருக்கா அவுகவுக ரூம்ல
ஹாமா சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாய்ங்க முத்து மாரி இதுவு கோவிச்சு கோவிச்சிட்டு அவுக அம்மா வீட்டுக்கு போகுதுன் பே சொல்றாய்ங்ளா சொன்னா சொல்லிட்டு போறாய்ங்க விடு அவந்தே முத்து மாரி மண்ட கனமா இருக்கே இது என்ன பண்றது ஃபோன் பண்ணா கூட பேச மாட்டேங்கிறே ஆஸ்பித்ரிக்கு வந்துட்டு வீட்டுக்கு வல்லையான் கூட ஒரு வார்த்த கேக்கல அப்பற நம்ம என்னக்கா பண்றது
அ அன்னக்கி வந்தொன்யு சாமி கும்பிட வந்துதுகளா
சாமி கும்பட வந்ததில்ல ஆஸ்பித்ரிக்கு செக்கப்க்கு மாமா கூட்டிட் போனாகளா ஆஸ்பித்திரி வரையு வந்தவெ டெஸ்ட்டு குடுக்காம போறே நா இன்னு பத்து நாள் கழிச்சுதா டெஸ்ட்டுக் குடுப்பேன் அப்டின்ட்டு போறே செரி நீ எப்படா நீ பத் து நாள் கழிச்சு நீ வீட்டுக்கு போப்பான் போய்ட்டா
இங்க சந்தோஷம்
ஆமா
இந்த எரும மாடுதா அவுருனு சொல்ற கூடாதா ஐயாதே சாகப்போற காலத்துல மகெ வூட்டு புள்ளைய பாக்கணுன் ஒரு ஆச இருக்காது மூதேவிக்கு என்ன இப்பிடி கல்லு மனசா இருக்காய்ங்கத்தா கருமொ அவுக அப்பா அதட்னா கேப்ப அலோ அலோ இல்ல அவுக அப்பா அதட்னா அ அவுக அப்பா அதட்னா கேப் ப்பாய்ங்க அவருக்கு சொல்றதுக்கு மனசு வருதான்னு பாரு
அதே அது முத்து மேரி இருக்கு அப்படின்னு யார யாரோட ஒப் புட்றது அது புடிக்லேன்னு போய்ச்சி இது புள்ளைக்காக இது கூட அறிவு இல்லாம இருக்காய்ங்க தேங்க்யூ
அதே பொண்டாட்டி இங்க இருந்தா வேற கல்யாணம் வேணா பண்ணிக்க சொல்லு இங்கேயே இருப்பான்னு பொண்ண பாத்து வேற கல்யாணம் அ பொண்ண பாத்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு இவீங்கல கல்யாணம் பண்ணிக்க எவ வருவான்னு பாப்போ
அது சேரி தா இது அங்கே போறதுக்கு
இவளுக்கு இருக்கவே முடியாதே
அ சேரிக்கா நா நாளைக்கு பேசுறேக்கா